அ
வணக்கம் மா
அ வணக்கம்மா நீங்க எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்மா
சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்டேமா படுக்குற டைம் தா
செரி நாளைக் காலையில நா அன்னைக்கு சொன்னே இல்லையா ஹைட்ராபாத்தி பிரியாணி நா நல்லா செய்வேன்ட்டுனு உங்களு சொல்லித் தரட்டுமா
ஆ கண்டிப்பா ஒரு கால்ல சொல்லி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா
ஆமா
அது எப்டி உங்கள மறக்க முடியு ஸ்டார்ட் பண்ணுங்க
ஸ்டார்ட் பண்ணட்டா இதுக்கு மெயினா தேவையானது ஹைட்ராபாத்தி பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசிங்க
ஆமாங்க நா என்ன நெனைச்சுட்டே
ம்
மெயினா தேவப்படது ஹதராபாத்ன்னு நெனைச்சட்டேங்க நா எப்படி ஊர கொண்டு வர முடியும்னு நெனைச்சுட்டேங்க சரிக்க சரிக்க ஏன்னா பிரியாணின்றது காமன் தாங்க அது சோறு பேருங்க அது ஐதராபாத் பிரியாணினிங்களா இது எது முக்கியமாகுது ஒரு ஐதராபாத்த கொண்டு ஐதராபாத் செஞ்சாதா அது வரும் போலக்குதுனு நெனச்சுட்டேங்க செரிங்க செரிங்க பாஸ்மதி ரைஸ் இருந்தா போதுங்களா
பாஸ்மதி ரைஸ் இருந்தா போதுங்க அடுத்து சிக்கன் வேணுங்க
ஓகேங்க ரெண்டும் இருந்தா பிரியாணி ஆயிடுங்களா
ஆயிடுங்க மத்ததெல்லா ரொம்பல்லா ஒன்னு தேவையில்லைங்க ஆ நம்ம நார்மலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு வச்சிக்கோங்க
ஆ
தயிருங்க லெமனுங்க ஆ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க நல்ல லெக் பீஸாவே மட்டுந்தாங்க எடுக்கணு இதுக்கு நீங்க ஒரு கிலோ எடுத்தாலு லெக் பீஸாவே எடுங்க மீஞ்சி போய் ஒன்னு ரெண்டு அந்த உடம்பு பீஸ் குடு த்தாங்கன்னா போனா போதுன்னு வாங்கிக்கோங்க
அப்டி இல்லைங்க கோழி க்கு ரெண்டே லெக் பீஸ் தாங்க இருக்கு அவங்களு எவ்ளோங்கா குடுப்பாங்க பாவோ
தர்றாங்க எங்களுக்கு லெக் பீஸ் மட்டு வேணுனு கேட்டா கடையில எங்க ஊட்லல்லா கு டுக்குறாங்க ஒரு கிலோ லெக் பீஸ் மட்டு வேணுனா எ ட்டு பீஸ் வருதுங்க ஒரு
ஆடேங்கப்பா சூப்பருங்க
தராங்க
ஆ ஒரு கிலோ எட்டு பீஸ்ன்னா பரவாலைங்ள அதே எட்டு பீஸ் எத்துனு வந்து அழகா நம்ளே தந்தூரி போட்டு சாப்புலாமே அட ஓட்டல்லங்க நாலே பீஸ் ஐநூறு ரூபாங்க
அய்யய்யோ
ஆ நாலே பீஸ்தாங்க அதுவு சம்டைம்ஸ்ல கொஞ்ச பெருசாந்தா மூனே பீஸ்தா வெக்கிறாங்க அதுவே ஃபைவ் அண்ட்ரட் ரூபிஸ் சார்ஜ் பண்ணுங்க அன்னக்கி அடேங்கப்பா அதுதா நெனச்சே நானு
என்ன ஃபுட்டு சாப்ட்டிங்க
சிக்கன்ங்க ஃபுல்லா அந்த வெறு லெக் பீஸ் மட்டுமே
ம்
ஆ சுட்டு தருவாங்க அது ஒரு மாரி டேஸ்ட் நல்லாரு
அது அந்த பார்பி கியூபு தந்தூரின் சொல்றீங்ளே அதுவா
அப்டில்லங்க அது வந்து ஒரு மாரி பார்பிக்கியூனா கலர் கலரா ரெட் கலரு கிரீன் கலர்ல ஒண்ணு வருங்க அது ஒரு மாரி கம்பில சுட்டு தருவாங்க இது வந்து லெக் பீஸேங்க பீஸே வந்து‌ஆ சு க நல்ல எண்ணய்ல போட்டுட்டு ஆ ஃபுல்லா ரோஸ் ட்டிக் மார் தா தீச்சு குடுக்கற்துக்கு ஒருமாரி தீச்ச மாரி பண்ணுவாங்க அது ஒரு மாரி வேற மாரி டேஸ்டுங்க அது நல்லாருக்கு அது கூட ம் மூனே பீஸு தாங்க ஐநூறு ரூவாங்க ஒரு பிளேட்
அய்யோ எதுலங்க இந்த கே எப் சி ல போனீங்ள அதுல்வா
இல்லைங்க நார்மல் தாங்க அகமதியான் இங்க ஒண்ணு இருக்குது அங்க தாங்க
ஆ ஹா செரி செரிங்க நா பிரியாணிக்கு வரேங்க அதாவ்து நம்ம பிரியாணி செய் த்துக்கு மூனு மணி நேரோ இல்லன்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ப பீஸ் எடுத்து வச்சுக்கனுங்க
ம்
அந்த கறில
ம்
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க
ம்
தயிருங்க நூறு மில்லி தயிரு இப்போ ஒரு கிலோ கறிக்கினா ஒரு எர்நூறு தயிருங்க
ஆ
கால் லிட்ரு தயிருக்காவ்து ஊத்தனுங்க மிளகா தூளு மஞ் மஞ்ச தூள்ளு நல்ல அதாவ்து காரத்துக்கு ஏத்த மிளகாதூளுனா என்ன சொல்லுவாங்க கலருக்கு ஏத்த மாரி காஷ்மீரி மிளகாதூளு காரத்துக்கு கொஞ்சொ சக்தி மிளகாதூளுங்க
சேரிங்க சேரிங்க இல்ல காஷ்மீரி நானு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டே செரி ஓகேங்க
ஆ நீங்க சக்தி மொளகாதூளே நம்ளுக்கல்லா கலர் வருதுல்ல அதனால அது போட்டுக்லா போட்டுட்டு இந்த மிளகா தூளு தயிரு கொஞ்சோ லெமனு அப்றோ இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு இத மட்டு போட்டுட்டு ஆ உப்பு போட்னுங்க மெய்னா உப்பு போட்டு கொஞ்சொ எண்ணய கூட லைட்டா ஊ த்திக்கிட்டு நல்லா பெசருங்க அந்த கறி வந்துட்டு அந்த நடுவுலலா பீஸ் போட்டு தருவாங்கல்லயா லெக் பீஸ் ல
ம்
உள்ளலா அறுத்து கொடுப்பாங்க உள்ள மசாலா இறங்குற மாரி மேல கீரல் போட்டு தருவாங்க அந்த மாரி கீரல் போட்டு அத ஊற வச்சுக்கணுங்க நல்லா ஒரு மூணு மணி நேரமாது ஊறணுங்க இதுதாங்க மேக்னேட்டே விஷயமே இவ்வளவுதாங்க அந்த கறி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எல்லா அதுல போட்டுக்கணுங்க சாப்பாட்டுக்கு இப்ப ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ அரிசி எடுப்பீங்க இல்லையா
ஆமாங்க
அந்த ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான காரத்த மொத்தமு இதுல கொட்டிக்கோங்க
சரிங்க சரிங்க ஓகேங்க ஆ
போனு இந்த கறியில போட்டு நல்லா பெசறி தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க
சரிங்க சரிங்க ஆஹ்
ஊற வச்சுட்டு இன்னொன்னுத்துல அரிசிய ஊற வச்சுக்கிறீங்களா அஹ் அப் இப்போ நம்ம வெங்காயம்ந்தாங்க மெயின் இப்போ எடுக்க வேண்டியது வெங்காயத்த நல்லா மெலிசா அத நீள நீலமா அரைஞ்சிக்கணு அரைச்சிக்கிட்டு புதினா கொத்துமல்லி
ம்
இதுல தக்காளி மட்டு போடவே கூடாதுங்க
அப்டிங்களா ஹைதராபாத் பிரியாணி சுத்தமா தக்காளி யூஸ் பண்ணக் கூடாதா
இல்லைங்க தக்காளியே தேவலைங்க
ஐஐயோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ புச சரி சேரிங்க
வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணனு எண்ணெ நல்லா எண்ணெ ஊத்திக்கிட்டு அந்த எண்ணெயில நம்ம முதல்ல வெங்காயத்த நல்லா ப்ரௌனா அதாது பொறிச்சி எடுப்பாங்கல்ல எண்ணயில பொறிச்சி அந்த மாரி எண்ணெயில பொறிச்சு பாதி வெங்காயத்த நம்ம பொரிச்சி வெங்காயத்த எடுத்து வச்சுக்கணுங்க பிரவுனா எடுத் தனியா ஒரு தட்ட ல வச்சுக்கணுங்க அது கூடவே ஒரு பிடி ம் முந்திரி போட்டுட்டு நல்லா பொறிச்சி எடுத்து வச்சுக்கோங்க
ம்
சரிங்களா இப்ப தனியா வச்சிருக்கற பாதி வெங்காயத்துல கொஞ்சோ கொத்தமல்லிய கட் பண்ணி அதுல போட்டுக்கோங்க புதினாவையு கட் பண்ணி அதுல வச்சுக்கோங்க ஒரு தட்டுல ப்ரௌன் ஆகனு வெங்காயம் பிளஸ் ஆஹ் முந்திரி அதுலயே கொத்தமல்லியு புதினாவு கட் பண்ணி துண்டு பீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல போட்டு வச்சுக்கணுங்க
சேரிங்க
இப்போ என்ன அந்த இதுல பாதி இன்னு வெங்காயோ இருக்குல்லையா
ஆமாங்க
அந்த வெங்காயத்துல நம்ம பட்ட லவங்கோ ஏலக்கா கொஞ்ச நிறைய பிரிஞ்சி இல இந்த மசாலா ஐட்டோ எல்லாமே அதுல போடணுங்க போட்டுட்டு அந்த ப்ரௌனா இருக்கிற வெங்காயத்துலயே நம்ம பச்ச மிளகா எல்லா போட்டுட்டு வதக்கணுங்க
ஆ சரிங்க சரிங்க
வதக்கிட்டு இந்த நேரத்துல அது ப்ரௌனா வதங்கிட் டில்லைங்களா வதங்குனது நம்ம ஊற வெச்சு வெச்சிருக்குமே கறி
ஆமாங்க
அதுல மசாலா எல்லா காரோ எல்லாமே நம்ம அதுல போட்டோல்லையா அத அப் யே தூக்கி இதுல ஊத்தணுங்க எண்ணையில்
ஓ ஓ ஓ ஓகே ஓகேங்க
ஊத்தி நல்லா ஒரு ரெண்டு நிம்ஷோ ஹை ஃப்ளேமில வெச்சு களாறிட்டு அதுக்கப்புற சிம்ல வெச்சு மூடி வெச்சடுங்க ஒரு பத்து நிம்ஷங்க அந்த கேப்ல என்ன பண்ணனு தனியா இன்னொரு அடுப்பு ல பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கீங்கல்லையா அதுல நீங்க தண்ணி நிறைய வெச்சி ஒன்னுக்கு மூணு மடங்கு தண்ணி வெச்சி பாஸ்மதி அரிசி அதாவது வொல காய வெச்சு அதுல கொஞ்ச புதினா போடுங்க கொஞ்ச கொத்தமல்லி புதினா அரிஞ்சி போடுங்க அப்புறம் பட்ட லவங்க போடுங்க தண்ணில நம்ம பிரியாணி படி பிரியாணி பக்க தண்ணில சாத வேக வெக்குவாங்கள்ள ஆ அந்த மாரி பிரியாணிக்கு அத ஒரு அர வேக்காட்டுல முக்கா வேக்காட்டுல எடுக்கணுங்க
ஓகேங்க ஓகேங்க
சரிங்களா அதுல பட்ட லவங்கோ அதெல்லா போட்டுட்டு கொஞ்ச உங்ளுக்கு ஆ முக்கா வேக்கட்டுல எடுத்துடுங்க எடுத்து அத வடிச்சு அந்த சாதம் மு க்கா வேகட்ட சாத வெச்சுக்கணுங்க
கண்டிப்பாங்க அ
இந்த இதுல போட்டிருக்க இந்த தயிர்லயே அது வந்துட்டு வேகுங்க உள்ள இருக்குற கறி நல்லா சிம்ல வெச்சி மூடி வெச்சி அந்த லெக் பீஸ் ஃபுல்லா வேகுற அளவுக் சிம்லயே வெச்சு அடிக்கடி எடுத்து கலாறிவிட்டு கலாறிவிட்டு வேக வெக்கணு
செரிங்க செரிங்க அ
வேக வெச்சிட்டு நல்லா வெந்த பின்னாடி இந்த கறிய ன்னா அ அரிசி இருக்கு இல்லயா சாதோ வெந்தது அத ஃபஸ்ட்டு அந்த கிரேவி மேலயே எடுத்து ஒரு அதா அது மூணு மடங்கா நீங்க பிரிச்சுக்கோங்க சாதத்த
செரிங்க
ட்டு அந்த கிரேவி மேல ஒரு மடங்கு வெச்சு போட்ருங்க
அ லேயர் மாரி கொஞ்சோ போட்டுட்டு போட்டுட்டு ஆ சொல்லுங்க
ஒரு லேயர் போட்ருங்க போட்டுட்டு அதுக்கப்றோ நீங்க வெங்காயோ நம்ம தனியா எடுத்து ப்ரவுனா வதக்கி வெச்சோ பாத்தீங்ளா பொரிச்சி அந்த வெங்காயத் தியு அந்த முந்த்ரி கொத்தமல்லி எல்லா ஒரு மேல தூவுங்க மேலாக்க அப்டி சாரல் மாதிரி
ம்
அப்புற இன்னொரு அடுக்கு போடுங்க சாதோ
சூப்பருங்க அ சொல்லுங்
ப்யு இன்னொரு அடுக்கு தூவுங்க
மறுபுடியு இந்த டே அதாவது இதுக்கு பாத்தரோ வந்து ரெண்டு பாத்தரோ தேவப்படுது கரெக்ட்டுங்ளா இந்த பக்கோ வெச்சுட்டு இந்த பக்கோ வெச்சு நா ஆமா அத வெச்சு அத இப்ப ஒரே பாத்தரத்துல அந்த பிரியாணி செஞ்சு முடிச்சிருவோ இப்ப இந்த ஐதராபாத் பிரியாணில வந்து இது கலவைலந்து இந்த அரிஸ் சிய வடிச்ட்டு இதுல கொஞ்சமா கொஞ்சமா போட்டு போட்டு மேல மேல போட்டு போட்டு ரெடி பண்ணு ஆ என்னா ஒண்ணு இத செய்யிறத விட லாஸ் க்ல அந்த செய்ற பக்குவோ தாங்க கரெக்டா அமயு
இல்லீங்க எடுக்குற பக்குவோம் பாக்கறதுக்கு அவ்ளோ அருமையாருக்குங்க நா இன்னு இன்னு வர்லைங்க விஷ்யத்துக்கே இருங்க
ஆ சொல்லுங்க
அப்றோ அந்த பொரிச்சு மேல மேல அடுக்கடுக்கா போட்டுட்டு பின்னாடி ஒரு மூணு இதுங்க உங்க கட்ட காஷ்மீரி அது பேரு என்ன குங்குமப் பூ இருந்ததுன்னா அத வந்துட்டு நீங்க கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சோ அதுக்கு ஒரு எல்லோ கலர்ல வரு இல்லைங்ளா அப்றோ வேற எதாவது கலர் ஃபுட்டு ஒரு மூணு கலருங்க ரெட்டு ஒன்னு எல்லோ ஒன்னு ஆரெஞ்சு ஒன்னு மூணு கலர் லைட்டா கலந்து வச்சிட்டு அங்கங்க அங்கங்க கொஞ்சோ அந்த ஊத்துங்க மேல
சேரிங்க சேரி
செரிங்ளா உங்களுக்கு அங் அங்கங்க அந்த கலரு ஊத்து போது மூணு கலரு மிக்ஸாயி நிக்குங்க அங்கங்க
ஆ க்ரீன் கலரு ஆரெஞ்ச் கலரு ஆ வேற ஏதோ கலரு எல்லோ எல்லோ ரெட்டெல்லா கூட வருது
ஆ அது மாரி ஒரு மூணு கலருங்க க்ரீன் கூட போட்லாங்க சூப்பராருக்குங்க மூணு கலர்ல கொஞ்சோ லைட்டா கலந்து அங்கங்க ஊத்துங்க ஒரு மூணு எடத்துல ஊத்தி விட்டுட்டு மூடி விச்சுட்டு தம்ல வுடுங்க ஒரு பத் து நிம்ஷல கால் மண்நேரோ கூட அடிலருக்குற சிக்கன் அது பாட்டுக்கு வேகு அந்த வாசனய அ ப்டியே மேல இழுக்குங்க
சூப்பருங்க அர்ச்சனா முடிச்ட்டீங்க செம்மயா முடிச்சுருக்ங் பாருங்க சூப்பருங்க
நீங்க எ த்துட்டு நீங்க அத பாருங்க அவ்ளோ அருமையாருக்குங்க அத எடு க்ற விதோ தாங்க செய்ற விதத்த விட நீங்க பிரியாணி எடுக்கணு பாருங்க மேல கொஞ்சோ சாதோ அடில கொஞ்சோ க்ரேவி மேல சொஞ்ச கா சாதோ அடில கொஞ்சோ க்ரேவி அப்டித்தாங்க எடுக்கணு ரொம்ப நன்றிங்க என்கிட்ட பிரியாணி கேட்டு தெரிஞ்சுட்டீங்க
றிங்க நன்றிங்க பத்து நிமிஷத்துலே நீங்க பிரியாணி எப் டின்றது கண்முன்னே கொண்டு வந்துட்டீங்க நன்றிங்க
நன்றிங்க வச்சுட்டுங்களா ஆ